அ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி என்ன டாபிக் பேசலா சொல்லுங்க நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டிருக்கீங் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்டிருக்கா உங்க ஃபேம்லி எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க
ஆ சொல்லுங்க
ஊர்ல மழ உண்டுமா
எங்க ஊர்ல மழ இல்லைங்க வெயிலு நல்லா கொள்த்தி எடுக்குதுங்க உங்க ஊர்ல மழ இருக்கா
ஆமா இப்பதா ஒரு வாரமா மழ பெய்து ஆ இப்பதா ஒரு வாரமா மழ பெஞ்சுட்ருக்கு
செரிங்க தோழி சொல்லுங்க தோழி என்ன சாப் டீ காஃபி ஆயி ச்சிங்ளா?
என்ன தோழி?
டீ காஃபி குச்ட்டீங்களா?
ஆமா குடிச்சாச்சு குடிச்சு அதுக்கப்ற ஒரு கட்டன் காபியு குடிச்சாச்சு
அப்பிடிங்ளா சரிங்க தோழி அப்றம் என்னன்ன டின்னர் இன்னக்கி?
இன்னக்கி நைட்டுக்கு ஆப்போ ஆப்போ தேங்கா சட்னி
செரிங் தோழி எங்கள் தோச சாம்பார் சட் தோழி
சேரி தோழி சாப்டுங்க சாம்பார் வச்சாச்சா இனிமேல் தானா?
அ மதியான வச்ச சாம்பார் இருக்குது அதயே வச்சுடோ அ வே வேணுன்னா சட்னி செஞ்சுக்க வேண்டியதா ஆ என்ன சமப்பீங்க நல்லா? நா பிரியாணி நல்லா சமைப்பே ஆ செரிங்க தோழி ஆ செரிங்க தோழி
ம் அப்றோ வந்து அவளொதா வேற என்ன அவ்ளொதா ரொம்ப ஒன்னு சமைக்க தெரியாது இப்பதா ஒவ்வொன்னா படிச்சிட்ருக்கே
படிச்சிட்ருக்கீங்க செரிங்க தோழி ஆ நா பிரியாணி நல்லா
ஒவ்வொரு சமையலா கத்துக்கிட்டுருக்கே
அப்புடிங்ளா